த
ஆ கேக்குதுகா என்னா போயிட்டீங்க
பத்து நிமிடங்கள் முடிந்து விட்டது
எங்கன போ வேண்டி தா
ஆமா எங்கேயாது போ வேண்டி தா நீங்க தா வரே வரேன்னு சொல்றீங்க வரமாட் டிங்கிறிங்க எப்ப தா வருவீங்க
இன்னு தாங்க நானு ஒரு போன வீக் கூட நாங்க பேசிட்தா இந்தோமே போனு த்ரீ டேஸ் வர லீவ் வருது அப்டின்னு சொல்ட்டு தா
பேசிட் மட்டு தா இருக்
ஆமாங்கா அது வந்து கரெக்டா எப்டி சொல்றது அவுங்களுக்கு ஒடம்பு சரில்லதாயி ச்சீ ஈரோட் போயிட்டாங்க அவுங்க ஆ அப்ற என்ன பண்றது அவுங்களுக்கு உடம்பு சரில்லயா
ம் ம்
செரி மேரேஜுக்கு வந்து இந்த ஜுவல்ஸ் பேங்கிள்ஸ் லா வந்து சென்னைல வாங்கலா அப்டின்னு சொல்ட்டு கூப்ட அந்த மாரி ஆ சென்னைக்கு
ஆ
போயிட்டு எல்லா பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரலா சவுக்கார் பேட்டைலன்னு சொல்லிட்டு அப்றமாலா அவுங்க என்ன சொன்னாங்க ஆ ஹ ஆ ஹ கோல்டுல்லா இல்ல கோல்டு வாங்ணு
ஆ
சும்மா கவரிங் தா
ஓ வெலயெல்லா ஏறிட்டே போகுது இப்ப இந்த மாச பாரு வெல கம்மி ஆயிட்டே இருக்கு இந்த டைம்ல ஏதோ உங்களுக்கு தேவையானத எடுத்து வாங்கி வச்சுக்கோங்க அ அப்றோ தீபாவளி மாச வந்துருச்சுன்னா ரொம்ப ஜாஸ்திய ஆயிடு
அதா அடுத்த மாசம்லா அதிகமா ரேட் ஏறு தா நாப்பது பர்செண்டேஜு
ஆமா அதனால இந்த மாசமே இப்ப கல்யாண வச்சுருக்குனால கண்டிப்பா வாங்கி தான ஆகணு
ஆமாம்மா
அதனால சீக்கிரோ வாங்கிட்டீங்கன்னா கொஞ்சோ நல்லாருக்கு விலையு கொஞ்ச கம்மியா நம்ம வாங்கிக்கலா இனி அடுத்த மாசல்லா போச்சுன்னா ரொம்ப அதிகமாயிடு
அதிகமாயிடு
ஆமா
வாங்கணு தான்க்கா இது வந்து சும்மா மேட்ச் பண்றதுக்கு வந்து சவுகார்பேட்டையில போயிட்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்ல லாவன்யாக்கா கூப்ட்டோமா வறண்டி ஆ அண்ணனுக்கு இப்பதைக்கு ஒடம்பு ச ரில நா வரே உடம்பு சரி ஆயிச்சுன்னா வரே அப்டின்னு சொல்ட்டு சொன்னாங்க சேரிக்கா அப்டின்னு சொல்ட்டு சொன்ன
ம்
என்னான் தெரியல இப்ப வந்து நவம்பர் மாசன்றதுனால கொஞ்சோ பிளான் வந்து அப்றமா போடலா
ம் ஆமாம்மா ஆமா கொஞ்சோ ஒரு மாசத்துக்கு முன்னாடி கொஞ்சோ பிளான் பண்ணா கரெக்டா இருக்கு ம்
இப்ப எப்டி இருக்கு கிளைமேட்லா அங்க
கிளைமேட்டு இப்போ குளிர் ஸ்டார்ட் ஆயிருச்சு குளுரு ஆரம்பிச்சிருச்சு ஒன் செகண்ட்ஸ்ஸு ரெண்டாவ்து சீஸ் சன் வந்துடு இப்போ ரெண்டாவ்து சீசன் வந்துருச்சுன்னா இப்போ
அ எப்டிக்கா ரம்ப பனியா இருக்குமா
ஆ பனி அந்தளவுக் இல்ல பனி காலம் இன்னும் வர்ல இது வந்து மழ ம் மழக்காலம் பேசி ட் தர்ற போ
இல்ல தா இன்னா ஸ்கூலுக்லா போலியா நீ
இன்னிக்கு ஒரு கல்யாணோ இருந்துச்சு அதுக் போயிட்டு வந்தோ ரெண்டு கல்யாணம் இன்னிக்கே
அ அது இன்ன கல்யாண்ல்லா உங்ளுக் மத்தியானம் தா வெப்பீங்ளா
ஆமா கல்யாணோ அப்டின்னா கல்யாணோ இல்ல வரவேப்
ஆ ஓ வரவேற்பு இப்ப கல்யாணம்ல்லா நீங்க எப்ப வெப்பீங்க
வந்து நாங்க பதினொரு மணிக்கு வெப்போ பதினொன் மணிக்கு அப்டின்னா இது வந்து அ இந்த கல்யாணம் கெடையாது அ உறவு முறையில உறவு முறையில கல்யாணம் கடையாது நட்பு முறையில கல்யாணம்
அது இன்னாக்கா நட்பு முறனா
நட்பு முறன்னா அவங்களோட அ நட்புக்கு க நண் நண்பர்க்கு கல்யாணம்
இதென்ன ரெண்டு ஒரு டைம்ல ரெண்டு கல்யாணம்
இல்ல அப்டின்னா ரெண்டு நண்பர்களோட ஒரு நண்பரோட தங்கைக் கல்யாணம் ஒரு நண்பரோட பொண்ணுக்
அப்படி சொல்றீங்ளா நா அப்டி கேக்கல நானு இப்ப வந்து உங்ளுக் என்கேஜ்மெண்ட்லா இருக்கா உங்ளுக்கு
ஆ எங்குளுக்கு இருக்கு என்கேஜ்மெண்ட்டு அ எங்குளுக்கு நிச் நிச்சயதார்த்தோலா இருக்கு மூணு மாஸ்த்துக்கு முன்னாடி வெப்பாங்க ஆறு மாஸ்த்துக்கு முன்னாடி வெப்பாங்க ம் இன்னிக் போன ஆ ஃபர்ஸ்ட்டு வெச்சிருவாங்க அப்படி இல்லன்னா பூ வெக்கிறதுன் ஒண்ணு இருக்கு அதுவும் வெச்சுக்லா எது வேணாலும் வெச்சுக்லா அ சிம்பிளா வெச்சா பூ வெச்சு பூ வெச் ச்சு பூ வெச்சு முடிச்சுக்லா
ஆ பொண்ணுல்லா பாப்பீங்ளா
ஆ ஃபர்ஸ்ட்டு பொண்ணு பாக்கற் தா அப்புறோம் பூ வெக்றது அப்புறம் நிச்சயதார்த்
இல்ல இப்ப வந்து பறி தப்ப வந்து பொண்ண பாப்பாங்ளா மாப்புள
பரியன்னா என்ன
பரியோன்னா வந்து என்கேஜ்ஜூமெண்ட்டு ஆ நிச்சிதாத்தோ ஆ அது பொண்ணுல்லா பாப்பீங்ளா
ஆ பொண்ணு பாப்போம் மொதல் வந்து மொதல் வந்து பொண்ணு பாக்கற் தா
செரி அத உடுங்க அது தெரியும் ஓகே வா அப்ப நிச்சயதார்த்தத்துல பொண்ணு இருக் குமா
ஆ நிச்சயதர்த்துல பொண்ணு இருக்கும் கண்டிப்பா இருக்கும் ம் இருக்கும் இப்ப இப்ப காலகட்டத்துக்கு ஏத்த மாரி எல்லா மாறி ட்டாங்க மொதல்ல வந்த இருக்காது இப்ப வந்து இருக்குது
இப்பதா பொண்ணையா பாத்துர்றாங்க வீட்
ஆமா இப்ப எல்லா பொண்ணு பாத்துர்றாங்க ஃபஸ்ட்டு மொதல்லெல்லா பாக்க மாட் மாட்டாங்க அது ஒண்ணுது இருக்குது ம் ம்
ஆனா இவுங்க செலக்ட் பண்றதாச்சே இப்பெல்லா
ஆம்மா ஆமா இப்பல்லா அவுங்கவுங்களே பாத்துக்குறாங்க யார் வீட்ல இருக்கவங்கல்லா பாக்குறாங்க
அ ஹ
அதா
இப்ப கல்யாணத்தல்லா எப்டிக்கா முன்னாடி நாள் வரவேற்பு அதுக்கப்பறமோ அவுங்களுக்கு கல்யாணம் அ ஹ ஹா
ம்ம இப்ப வந்து ஒரு நாள் கல்யாணோ வெக்கிறாங்கன்னா அடுத்த நாள் தா வரவேற்பு
ஓ அதுதா ஓ ஃபஸ் ஸ்ட்டு கல்யாணோ அதுக்கப்றோந்தா வரவேற்பா அப்புடியா
இப்ப இன்னா அப்பறோ வரவேற்பு
ஆ ஆ ஆ இங்க வந்து வரவேற்பு அதுக்கப்பறோ கல்யாணோ சில பேர் ரேர் கேஸ் ல்ல இந்த மாரி டைம் கெடைக்ல நாள் செரியில்ல அப்டின்னா பஸ்ட்டு கல்யாணோ அதுக்கப் அப்பறமா ரிசப்ஷன் எந்த நாள் வேணாலு நம் வச்சுக்கில்
அ இங்க வந்து ஃபர்ஸ்ட்டு மொதல்ல வந்து கல்யாணோ அப்றோ வரவேற் ப்ப வச்சுக்லா இப்ப பூ வச் வச்சட்டோ முன்னாடியே பூ வச்சுட்டோன்னா க கல்யாணத் அன்னைக் காலையில நிச்சியதார்த்தோ வச்சுக்லா
ஹோ பூ வச்சுட்டு மறுபடியு ரிசப்ஷன் சு என்கேஜ்மெண்ட்டு
எ ஆ
ம் ம் ம் ம் நிச்சியதார்த்தோ வித்தியாசமா சொல்றீங்க ஆனா உங்கள்துல மத்தியானந்தா கல்யாணமேல்ல
ம் பதினோரு மணில இருந்து பதினொன்றர மணி வரைக்கு
க்கு கல்யாணோ ஓ அதெல்லா நாள்லா பாக்க மாட்
நாள்லா இல்ல நம்மளுக்கு எந்த நாள் ஓகே ஞாய்த்துக் கெழமன்னா ஞாத் த்து கெழம வச்சுக்லா திங்க கெழம்ப வேண்ணா திங்க கிழம வச்சுக்லா வியாழக்கெழம இப்போ ஒரு குடும்ப குடும் ஒரு குடும்பத்துல ஒரு ஒரு மாரி இருக்கு ஆனா வந்துட் குடும்பத்துல எந்த நாள் வெப்பாங்களோ அந்த அந்த நாள் வச்சுக்லா அவுங்களுக்கு புடிச்ச மாரி நம்ப எங்க குடும்பம்ல வியாழக்கெழம வெப்பாங்க
இப்போ நா அந்த நாள வெக்கிறீங்க அந்த டைமுன் ஒன்னு இருக்குல்ல அந்த நேரோன்னு
அதா பதினொன்னு பதினோரு மணிலருந் பதினொன்ற மணி வரைக்கு காலேல ம் ம் அதுக்குள்ளாரையு பண்லா ஒரு ஒரு ட்டோ ஒரு சில கல்யாணத்துல வந்து மாப்ள வீட்டுகாரங்க வர்றதுக்கு லேட் ஆயிரு பன்னெண்டு மணிக்கு வெப்பாங்க ம்
ஓ இதுன்னா நாய்லா இருக்காக்கா கத்துது ஆமாம்மா
ம் கேக்குது
பரவால்ல ஆனா நீங்க பிரியாணி தா போடுவீங்க மட்டனா சிக்கனா
மட்டன் மட்டன் பிரியாணி சிக்கன் கிரேவி
அ ஆ ஆ இது ஒட்டக கறிலா தானே சாப்டுவீங்க
ஆமா தால்ச்சா தயிர் சட்னி கேசரி இல்லனா இப்பல்லா இப்பல்லா வந்து ஆமா இப்பல்லா வந்து இப்ப இன்னு பூஸ்ணிக்கா அல்வா விக்கிறாங்க உம் ஆ ஆமா
அக்கா ஒ இப்போ ஒட்டகங்கறிலா நல்லா இருக்குமா ரப்பர் மாரி இருக்காது
தெரில நா சாப்டதுல்ல சாப்ட்டுட்டு சொல்றே உம்
ஆனா சாப்
இருக்கு சாப்டுவாங்க சா ஆனா இங்கில்லா கடைக்கிறதுல்ல நம்ம
ஆ ஆ ராமாங்கா இப்பல்லா ஒட்டகோ எங்கக்க கெடைக்குது
இங்கெங்க ம் ம ஒட்டகோ நம்ம பாக்க முடியு நம்ம அந்த மாரி வெளிநாட்டுக்கு போனாதான பாக்க முடியு அங்க சாப்புடுவாங்க தா
ஆமா அந்த சைட்லா நானு கேள்விப்பட் எல்லா முஸ் லீம் சாப்டுவாங்கனு நம்ப சைட்லா ரெரு தா உம் உம் உம் வேற என்னக்கா ஸ்பெஷலு
வேற என்ன ஆடு கோழி மாடு எரும உம் ஆமா உம் எறும்புன் நெனச்சியா
எறும்புன் நெனைக்கல பண்ணின் நெனச்சிட்டே டக்குனு இது லாவண்யா அக்கா வீட்ல பண்ணிலா சாப்டுவாங்க
அ அ அதா அதா அதெல்லா இல்ல எரும அதெல்லா நம்ப சாப்டக்கூடாது இது வந்து சாப்ட
அதெல்லா நாங்க சாப்ட மாட்டோ ஒன்லி ன்னது ம க ஆடு கோழி வேற இன்னது வேற எதுவுமே இல்ல மீனு
அ மீனு கல்யாண்துல மீன்லா வெப்பாங்ளாடி
மீன்லா தெர்லியே யாருக் தெரியு சொல்ற நானு நான்வெஜ்ல இதலா சாப்டுவோனு ம் ம்
உம் இன்னிக் போன கல்யாணத்துல வந்து சிக்கன் பிரியாணி தயிர் சட்னி அப்றோ ஆ ஓககே இது பாயாசோ வெச்சாங்க
தால்ச்சானா என்னகா
தால்ச்சானா அ ஒன்னு இல்ல அது கள்ள பருப்புல இந்த மட்டனோட பீஸ் இருக்குல அதெல்லா போட்டு
ஆ
கல்லப்பருப்பு போட்டு கத்திரிக்கா அதுல என்ன காய்கறி இருக்கு கத்திரிக்கா மாங்கா வாழக்கா அந்த மாரி காய்ங்கெல்லா போட்டு செய்வாங்க கொழம்பு மாரி அதுதா தால்ச்சா
கொழம்பு மாரி ஆனா அதுவு நண்வெஜ் தா
ஆமா ஒரு மசாலா வந்து அரச்சு அதுல போடுவாங்க
ம்
அது ருசி நல்லா கூட்டும் பிரியாணிக்கு ருசிய கூட்டு ஊத்தி சாப்புடும்போது
பெசஞ்செல்லா சாப்டுவீங்ளா ஓ
ம் ம்
ம் செர் நா வெக்கிறங்கா